தோழி
க்கம் தோழி சொல்லுங்க
ஒரு மூணுதா தோழி உம் இன்னும் மூணுதா தோழி
சரி தோழி சொல்லுங்க
ம் ம் உங்களுக்கு
நானு என்ன இன்றுதா ஆரம்பித்திருக்கே ம்
ஓ சரி ஆஹ் ஆஹ் ஆமா தோழி இப்ப நம் முடி ரொம்ப கொட்டுது தோழி முடி பாத்தீங்கன்னா ரொம்ப அது அவ்ளோ முடி கொட்டுது ஆ சொல்ல முடியல எனக்கு அதனாலே நா அப்டியே முடியா இறக்கிது வேலை காரணமா முடி கொட்டுதா இல்ல நான் மன உளிச்சல இருக்கறிறதுனால முடி கொட்டுதா இல்ல எனக்கு ஏதோ சத்து குறைவா இருக்கு அப்டின்றதே எனக்கு தெரியல தோழி ரெண்டாவது நான் வீட்டுல இருந்து கணக்கு வந்து பாார்த்தீங்க அப்டின்னாக்கா கால் ரொம்ப வலி க்கிது இந்த கிச்சன்ல நிக்கும் பொழுது எனக்கு ரெண்டு காலெல்லாம் வலிக்கல என்னோடது இடது காலு குதிகால் மட்டும் வலிக்குது அது அதோட பத்த இதைவிட நைட்டு தூங்கும் போதெல்லாம் கையில் மறத்து போகுது பிரஜனை வந்து எனக்கு
இது பாத்தீங்கன்னா எல்லா குறைபாடும் இருக்கு உங்கள்ட அதனாலதான் இப்டி ஒரு பிரச்சனை வருது நீங்க சொன்ன அனைத்துமே இதுல அடங்கும் ஏன்னா சத்து குறைபாடும் அடங்கும் மன உளைச்சலும் அடங்கும் ஆஹ் இன்னொன்னு என்ன சொன்னீங்க நொண்ணு கால் மரத்து போறது உடம்புல ரத் ரத்தம் வந்து ரத்தத்தோட அளவு ஹீமோகுளோபின் அளவு கொறைறது
ஆமா தோழி நானும் முருங்கை கீரை சாப்பிடணன்னு பாக்குறேன் என்னுடைய என் கணவருடைய தம்பி வீட்ல இருக்கு த சொல்லி பருத்திட்டு வர சொல்றதுக்கு ஆள இல்லாம துவக்க வேண்டியதா இருக்கு ஒரு ரெண்டு வாரத்துக்கு ரெண்டு மாரியாவது இந்த கீரை வச்சுட்டு வந்து எதாச்சும் சாப்பிடலாம்னு பாக்குறேன் அதுவும் இல்ல இந்த இப்பெல்லாம் பீட்ரூட் எல்லாம் கண்ணால கூட பாக்க முடியல தோழிஸ் சுத்தமா கண்ணால கூட பீட்ரூட் அப்படின்றது பாக்க முடியல கிட்டத்தட்ட ரெண்டு மதங்களா ஆயிடுச்சுனு நினைக்கிறேன் பீட்ரூட் எல்லாம் சாப்பிட்டு இப்பெல்லாம் விளைச்சல வருதா இல்லை என் கணவரு வாங்கிட்டு வராம இருக்கிறாங்களானே தெரியல அது போற ஏதாவது வாங்கி ந்து ரவி ஜசு கிசு போட்
இல்ல விளச்சல் இல்லாமலாம் இல்ல நீங்க பீட்ரூட்டை எடுத்துக்கிறதுக்கு பதிலா அ முருங்கைக்கீரை எடுத்துக்கிறது மிகவும் சிறப்பு பீட்ரூட் பாகதான் சிவப்பா இருக்கும் ஆனா பீட்ரூட் செய்றத பத்து மடங்கு முருங்கைக்கிர செஞ்சிடும்
ம் ம்
ஆ இப்ப வந்து ஒரு விதை இருக்கு சாலியா விதைன்னு ஒரு விதை இருக்கு அது நாட்டு மருந்து கடைகள் எல்லாம் நமக்கு கெடைக்கும் அந்த விதைய வந்து கொஞ்சம் லைட்டா வருறுத்தட்டு நம்ம வந்து பொடி பண்ணி டே கொஞ்சம் ஒரு நம்ம இனிப்புக்காக வெள்ளம் சேர்த்து அதோட லட்டு மரி நம்ம உருட்டி பசஞ்சிட்டு நம்ம லட்டு மரி சாப்பிட்டோம்னா ஒரு நாளைக்கு ஒரு ரெண்டு லட்டு அப்டிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம் இல்ல ஒரு நாளைக்கு ஒரு லட்டு எடுத்துக்கிட்டா கூட பாயிண்ட வந்து ப்பப் இ அஞ்சு பாயிண்ட் இருக்குன்னா அடுத்த வாரமே பாத்தீங்கன்னா எட்டுல இருந்து ஒன்பது பாயிண்ட் அப்டிங்கிற மாரி மாறிடும் நம்ம ரத்தத்தினோட அளவு
உம் உம்
வில கம்மியும் அந்த விதை தான் ஆனா அதோட பயன்கள் வந்து மிகவும் அதிகமான இருக்கும் முடிச்ச நீங்க ஆமா அத முயற்சி செஞ்சு பாருங்க இது வந்து நான் கருவுறுதல் காக கூட நான் முயற்சி செஞ்சேன்
அது தா எனக்கு இப்ப வந்து குதிகாலி வலக்கு அதட முடி வந்து ரொம்ப ரொம்ப கொட்டுது அதுந்து இந்த ரீல் இந்த இன்ஸ்டாகிராம் பேஸ்புக்ல வர விஷயங்கள் எல்லாம் வந்து உண்மையா இருக்கும் அப்படின்னு நினைக்கக்கா சொி அதெல்லாம் ரொம்ப வந்து இது ஏமாற்றுத்தன்மான ஒரு வேலையா இருக்கு தோழி இைய முக்கிய காரணம் சொல்லலாம் ஊட ஆங்கல உட குடி
அஹ் எந்த மாதிரியான விஷயங்கள் சொல்றீங்க
ம் அதுதான் ஊடகங்களல ஒரு சில விஷயங்கள் வருது இல்லையா இப்போ நான் ஒரு ஒரு ஒரு ஒரு ஊடகத்துல தான் தோழி பார்த்தேன் முடிய நேரா இழு ப்டி மேல நோக்கி நறுக்குனாக்கா முடி வந்து அப்படியே கட்டிங் கட்டிங்கா சேஃபா வரும் அப்டியெல்லாம் சொல்லி போட்டிருந்தாங்க உங்களே அதை பாத்துட்டு நான் ஒரு ஆசைப்பட்டு எங்க கணவர உட்டு வெட்ட சொன்னந் அவங்க கொஞ்சமா விங்கனாதுக்கு அவங்க வெட்டினாங்க திரீ அவ்ளோ நீட்டுக்குவெட்டி உட்டாங்க பாத்தா ஒரு முடியும் சப்பு மாறல சொல்லி முடிச்ச
எதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக முடிய நறுக்கி கொண்டு மொத்தமாக முழுவதுமாக நறுக்கி விடலாம் என்ற அஹ் எண்ணமோ என்னவோ உங்கள் கணவருக்கு
ஆமா அவக என்ன சொன்னாங்க ஒன்ன கொஞ்சமா நறுக்குன்னா வந்து சேப்ப மாறாது ரொம்ப நறுக்குனாதான் சேப்பு மாறன்னு சொல்லிபுட்டு அவங்க பாட்டு நிறைய நறுக்கப்புட்டு அஹா நிறைய தான் நறுக்கட்ட இருக்கு அப்படின்னாங்க அது இதனாலதான் உ போட்டுதான் என்னன்னு தெரல ரிய ஆனா என் முடி ரொம்ப வந்து முடி கொட்டுது அது இல்லாமே தலையுமே ரொம்ப வலிக்குது தெரியது பொழுத ஹெட்போன் யூஸ் பண்றதே எனக்கு பிடிக்கல சுத்தமா அது இப்ப நைட்டலாம் தூங்கும் போது ஏன்னா காதுகள் காதுகுள்ள ஏதோ அட மாதிரி அந்த மாதிரி
கண்டிப்பாக அது வந்து எல்லாருக்கும் ஒத்து வராது
ஆமா அது வந்து ரொம்ப ஒரு உம் ஒரு இடையூறாவே இருக்கு எனக்கு அந்த காதுகள்ள ஏதோ அடைச்சிருக்க மாதிரியும் காதுகுள்ள ஏதோ ஓடுற மாதிரியும் அந்த மாதிரியும் தெரியுது இது எப்போ எனக்கு இது வந்து முடியும் அ எப்படா இது முடியும் அப்டின்ற மாதிரி இருக்கு அந்த மாரி ஒரு கட்ட ஒரு ஒரு ஒருக்க ஒரு ஒரு கட்டாய அடிப்படையில நான் வந்து ஓடிகிட்டுருக்குறேன் அப்படின்ற மாரி ஓடிகிட்டுருக்கிறேன்
எல்லாம் சிலம் இந்த காலந்தான் தோன எதுவுமே நிரந்தரம் கெடையாது கடைசி வரையும் டிய ஓடிட்டு இருக்க வேண்டிய அவசியமும் கெடையாது ஃபர்ஸ்ட் நீங்க உங்க மனத வந்து ரிலாக்ஸ்டா வச்சுக்கோங்க எல்லாத்திர்கும் வந்து டென்சன் ஆகாதி அதிங்க புள்ளக பிள்ளைகளிடம் எல்லாத்திற்கும் அவர்களை திட்டாதீர்கள் அஹ் எல்ல அவர்கள் செய்யக்கூடிய எல்லா விஷயத்தையும் அஹ் உடனே மண்டைக்கு ஏத்தி அத ஒரு பெரிய விஷயமா நெனைக்காதீங்க அஹ் அத வந்து பொறுமையா ஒரு அஞ்சு நிமிஷம் அத ஆற போட்டுட்டு அதுக்கு என்ன சொல்யூஷன் கண்டுபுடிக்கலாம் தீர்வு கண்ண காணலாம் அப்படின்னு நீங்க பாத்துட்டு அதுக்கபபறம் முடிவெடுங்க
சரி நம்ம யோசிக்கிறது கர நீங்க சொல்ல அதெல்லாம் கரெக்ட்டா பிள்ளகிட்ட கோவப்படக் கூடாது திட்டக்கூடாது அப்டின்ற மாதிரிதான் சில நேரங்கள் எல்லாம் யோசிச்சு வச்சிருக்கேன் ஆனா ஏதோ ஒரு நேரத்துல பிள்ளை மாதிரி வீட்டுக்குள்ளையே அடஞ்சிருக்காங்க அப்டின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு பக்கத்துல அருகாமைல உள்ள வீட்டுக்கு ஒரு நாள் தான் தோழி அனுப்பியுட்டேன் அதே பின் தொடர்ந்து தினந்தோறும் சாய்ந்தரம் நாலு மணிட்ட நான் அங்க போறேன்ட்டு களம்பிடுறாங்க ஆஹ் அவங்க சின்னவங்களையும் கூட்டிக்கிட்டு நாங்க செய்ரோனு சொல்லிட்டு ட்ரெஸ் மாட்டிடு கிளம்பறாங்க சரி ஓகே அவங்க போய் விளையாடுறது கூட எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல் விளையாடுறாங்க நான் இங்க கொந்துதான் பாத்துக்கறேன் ஆஹ் விளையாடாம இரு கொள்ளாம இருக்கறாங்கட்டு கீழ அந்த பக்கத்துல அதாவது கீழ்வீடு ஒரு வீடு இருக்கு அந்த மேல மேல் தலத்துல ஒரு வீடு இருக்கு கீழே இருந்தே மேல மாடிபடில அழைச்சுக்கிட்டு போறாங்க அவள வேற அவள் தங்கையை கூட்டிக்கிட்டு மேலே போறாங்க அவள் தங்கையை போய் விளையாடும் பொழுது அவ அந்த கீழ் வீட்ட தாண்டி வெளியே வரவே மாட்டா உள்ளேயேதான் விளையாடுவா இவங்க என்ன மேல போறாங்க மேலர்ந்து கீழ வராங்க கீழ கீழ மா மாடி படி வந்து அவங்க வந்து ரொம்ப குறுகலா இருக்கும் கீழ கீழ விழுந்து கை கால் ஏதாவது பேசகிருசினா என்ன பண்றது தோழரே அதனாலயே எனக்கு வந்து ஒரு எடத்துக்கு போறானா அந்த எடத்துல உக்காந்து வெலான்டா தான கொஞ்சம் பயம் இல்லாம இருக்கும் மா இருக்கும் அவங்களும் என்ன நெனப்பா நம்ம வந்து இங்க இருந்து அங்க அங்க இருந்து அப்படி ஓடுறதுெல்லாம் வந்து நமக்கே எப்படி இருக்கும் நமக்கு ஒரு வீட்டுக்கு வரதுக்கு பிள்ளைங்க வருதுங்க இது மாதிரி பண்ணும்பது அவங்க பிள்ளைங்க நினைப்பாங்கள அதே மாதிரி அந்த வீட்டுல இருந்து இந்த வீட்டுக்கு வந்தறாஎங்க வீட்டு வீட்டுக்கு வந்தறா
கண்டிப்பாங்க இப்பொழுது நீங்கள் அங்க அங்கேயே அங்கய அனுப் ப்பி விட்டால் அ அங்கே விளையாடுகிறார் என்ற எண்ணம் உங்களுக்கு இருக்கும் அஹ் இப்ப அவங்க என்ன நெனைப்பாங்கன்னா இப்ப அங்க அவங்க வீட்டுக்கு அனுப்பிட்டீங்கன்னா அந்த புள்ளைங்கள பாதுகாக்கணுன்னு கூடுதல் பொறுப்பு அவங்களுக்கு வந்துரு ரெண்டாவது அவங்களோட வேலையிலயு அவங்களால க கவனம் செலுத்த முடியாது இந்த கொழந்தைங்க வந்து ரோட்டுக்கு ஓடிடுதுங்களா அப்டின்னு சொல்லி அந்த ஒரு பார்வையு வைக்கணு அவங்களோட வேலைய சரிவர செய்ய முடியாது என்றைக்குமே யாரு இருந்தாலும் சரி நம்ம வந்து ஒரு நாள் இரண்டு நாள் அனுப்புவது மட்டுமே சிறப்பு நம்ம தொடர்ந்து நம்ம அனுப்பிக்கிட்டே இருந்தோம்னா நமக்கு நம்மளோட குழந்தைக வச்சுக்க முடியாம நம்ம அனுப்புறோங்கிற ஒரு எண்ணம் அவங்களுக்கு வந்து விடும் அதுவு இல்லாம நம்ம இந்த மரியாதங்கிறது கண்டிப்பா இங்க இருக்காது தோழி கேக்குதுங்களா தோழி
விட்டுட்டாங் நாலு நா
ம்
நாலு மணிக்கு அஞ்சு மணி வந்து விட்டு வந்த உடனே டிரெஸ்ஸ கழட்டி அப்டியே போட்டு உக்காந்தர்றாங்க ஆஹ் போய் கை கால் எல்லா எதுவும் கழுவல்லா இல்ல லாம் அப்டியே உக்காந்து படம் பாத்துட்ருக்காங்க எப்டின்னா நீட் இருந்தது அந்த படத்த இன்னைக் வந்து இங்க சாய்ந்தரோ ஸ்கூலு படத்த பா பாத்தாங்கன்னே இவ கட கடன்னு போய் மூஞ்சி கை காலெல்லா கழுவுறா டிரெஸ் எடுத்து மாட்டிக்கிட்டு அத்த வீட்டுக்கு போறேன்னு சொல்ட்டு அவ தங்கச்சியும் டிரெஸ் எடுத்து மாட்டிட்டு அழைச்சிட்டு போறாங்க வெளியில போகாத அப்டின்னு சொல்லி கேட்ட பூட்டி வச்சிருக்கே சாவி எடுத்துட்டு வந்து தெறந்து வெளில போறாங்க அப்டின்னா நீங்க உங்களுக்கு கோவோ வருமா வராதா சொல்லுங்க அவங்க வந்து கீழ் வீட்டுல உள்ளவங்களும் மேல் வீட்டுல உள்ளவங்களும் இன்னைக்கு இரவு வேலைக்கு போறாங் அவங்க வீட் ல்ல இருந்தா கூட அவங்கல்லா கேப்பாங்க ஏன் பிள்ளைங்க அனுப்ப மாட்டேங்கறீங்க அனுப்பி விடுங்க எங்களுக்கு வந்து பிள்ளைங்க வந்தாதா கொஞ்ச வந்து நாங்க ஜாலியா இருக்றோ பிள்ளைங்க கூட வெளையாண்டுக்கிட்டு ஜாலியா இருக்குறோ அப்டின்றத அவங்க சொல்லுவாங்க அவங்களே வந்து வெளில நின்னு கூட கூப்டுவாங்க சில நேரங்கள பிள்ளைங்கள அனுப்பி உடுங்க அப்டின்னு சொல்லி பிள்ளைங்க பேர சொல்லி கூப்டுவாங்க அது வந்து இப்ப அவங்க இப்ப இரவு வேலைக்கு போறதுனால அவுங்க ஏழு மணிக்கெலாம் அவங்க கிளம்பிடுவாங்க இங்க இருந்து ஏழு மணிக்கு போறாங்கன்னா அவுங்க வீட்டுல உள்ள அத்தனை வேலையும் அவுங்க செஞ்சு வச்சுட்டு தானே போகணும் அந்த நேரத்துல நம்ம பிள்ளைங்க போய் அங்க உக்காந்துட்டு இருந்ததுன்னா எப்டி இருக்கும் சொல்லுங்க நான் சொல்றது அருமன் அடுத்தலைப்பு நம்ம